மாலை வணக்கம் சொல்லுங்க தோழி நலமா இருக்கீங்ளா
நலம் நலம்
வேலைல்லா ஆயிருச்சா
துணியெல்லா மடிச்சு வச்சேன் தோழி
ம்
அய்யோ காலைல போட்டு போனதெல்லா அப்டியே கடக்குது பாத்தாவே வீட சுத்தி எனக்கு தலைய சுத் துது அதனால டீய குடிச்சேன்னா சுறுசுறுப்பா துவச்சு போட்ட துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு அத அத அந்தந்த எடத்துல வச்சுட்டு ஆ அதுக்கப்பறோ குளிச்சுட்டு இப்பதான் வந்தேன் தோழி இனிமே ஏதாவது ஆமா
நிரவுக்கு ஆ நைட்டு சாப்பாடு ரெடி
மாவு இருக்குது இந்த புட்டு செஞ் சது வேற இருக்குது வந்து அத சாப்றானா என்னன்னு கேக்கணும் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்க வேண்டியதுதான்
ம் செரி
நீங்க தோச ஊத்தணுமா சாப்பாடா ம் தோச ரொம்ப புடிக்குமா ஒங்களுக்கு
இப்ப டைம் நீங்களா கட் பண்ணீர்ரீங்களா இல்ல அதுவாவெ கட் ஆவுதா
அதுவாவெ கட்டாவுத்
ஆ நம்ப கட் பண்லல அதே மாரி நா ஆப்ளேயே தா இருக்கே வெயிட் பண்றே ஆனா
ஆ பதினொன்னுலே ஒரு நேரோ கட்டாவ்து எட்டுலே கட்டாவ்து
செர் செரி ஓகே ஓகே
நீங்க எதுனாலுமே கட்டானாலு அத்லயே இருங்க அடுத்தடுத்து பண்றே
செர் நா நா போல போல ம்
தோசைலல்லாம் என்னன்ன தோச ஒங்களுக்கு புடிக்கும்
நாஸ் நார்மலா எனக்கு இட்லி தான் தோச் இட்லி தா புடிக்கு
நல்லதுதான் பிரஷர் இருக்கவங்க அது மார் வங்க வேக வச்சு சாப்பிட்டுறதுதா நல்லது ஆயில் எடுத்துக்காம நாலா இட்லி தான்
ம் ம் எனக்கு ரொம்ப நீங்க இட்லிய குடுத்தீங்கன்னா நான் வெறும் வெறும் இட்லிய கூட நான்ல்லா சாப்பிட்ருவேன் எனக்கு அது மாரி ரொம்ப புடிக்கும் ஆ எதுவுமே இல்லன்னாலு சக்கர வச்சு சாப்படணு அப்டின்ற மாரி சாப்பிட்டுருவே நானு இந்த பையே ந்தா தோச தோச கேட்க்குறதுனால சரி
அவ்ங்களுக்கு என்னா பண்ணிர்ணு என்னா பண்ணிர்ணு வச்சுட்டு நம்பளுக்கு ஒரு ஈடு ஃபுல்லா அப்டி இட்லிய ஊத்திர்ணு ரெண்டு தட்டு ஊத்திட்டு நம்ம பையே இன்னொரு பையன்னு நம்பளும் சாப்டறணும் அவ்ங்க வந்தாங்கன்னா தோசய ஊத்தி வச்சு குடுக்கணு அவ்ளோதா நம்ப ஒடம்பு ஹெல்த் த்துக்கு வந்து எண்ண சேத்துக்க கூடாதுன்னா தோச எடுத்துக்க வேண்டியதுதான் நா இப்ப எங்க வீட்டுலல்லாம் அப்டிதான் அவனுக்கு வேணா தோச ஊத்தி குடுப்பேன் எனக்கெல்லாம் வந்து இட் இட்லி தான் ஊத்தி வச்சுக்குவேன் நேத்து வரைக்குமே இட்லி தான் தோழி இன்னைக்குதான் வந்து அந்த லாஸ்ட் இருக்கும் தெரியுமா அததா தோச ஊத்துறது அவன் என் பய்யனே கேட்டான் ஏமா இட்லியே தான் ஊத்துவீங்களான்னா
ஆமா அது எனக்கு ஈஸியா இருக்கு நின்னுக்கிட்டு ஊத்த முடிலயே தோச இது நம்ம ஊத்தி வச்சோம்மா இங்கிட்டு வந்தோம்மா மா இருக்கும் அப்றோம் இந்த புதினா கொத்தமல்லி கருவப்பில இதெல்லாம் அந்த வாரத்துல மிஞ்சி போயிரும்
ஆ
அத என்ன பண்றது வேஸ்டாக்காம போட்டு அரச்சு புதினா துவையல் சட்னி
உம்
மெளகா சட்னின்னு வச்சர்றது அவ்ளோதா ஆனா தேங்கா சட்னி தா புடிக்கு பையனுக்கு
ஓ ஓ இவரு நெஞ்சுக்கறிக்குந் தேங்கா சட்னி சாப்ட மாட் டேங்கராப்ல அதனால சட்னி ம் நா இன்னைக்கு நா ட்ரை பண்றே இத
பண்ணீங்கன்னா ம் சொல்ல கூடாது தேங்கா போட்ட மாரியு சொல்ல கூடாது போடாத மாரி சொல்லு சாப்ட்டதுக்குப்றோ
ம் இந்த மாரி செஞ்சுருக்கே அப்டின்ட்டு ஆ சேரி சேரி நா இன்னைக்கு அத முயற்சி பண்
தண்ணியாதா வெக்கணு மதுர தண்ணி சட்னி அதுக்கு பேரு
உம் உம் பச்சமிளகா பச்ச மெளகாக்கு பதுலா நம்ப அது வரமிளகாவு போட்டுக்கலாம்ல உம்
எந்த மெளகா பிடிச்சிருக்கோ அத ஏத்துக்கலா நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு முந்திரி வெக்கறாங்க வெள்ள வெள்ளேன்று க்குது அந்த சட்னி
அப்டியா அப்போ முந்திரி போட்டுக்கட்டுமா
ரெண்ட வைங்க
ஆ சேர்
நா வெள்ளவெலன்னு சட்னி சூப்பரா இருக்கும் கருவேப்புள்ள மல்லி எல்லாம் நா போட்டு அரைப்பேன் ஹோட்டல்ல இருக்கும்ல சட்னி தேங்காய் சட்னி அந்த டேஸ்ட் வந்துரும்
ஓ சேரி சேரி ஆ உம் ம் அன்னைக்கு அது முயற்சி செஞ்சு பாக்குறேன் அப்ப ஆமா ஒரே மாரியே சாப்பிட்டு சாப்பிட் டு ரொம்ப போர் அடிக்குது அதனால நம்பளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடனு தானே எதிர்பார்ப்போம்
பெரும்பாலும் நா வந்து இந்த பூண்டு சட்னி தான் வப்பேன் எனக்கு அதா புடிக்கு இது பையனுக்காக செய்றது வரமெளகா பூண்டு தக்காளி வச்சு அரச்சு நல்லெண்ண ஊத்தி கடுக போட்டு அ கருவேப்பிள்ளைய போட்டு இந்த பூண்டு சட்னி அரச்சது தூக்கி அதுல ஊத் ஊத்னோம்ன ஒரு வார நாளு கெடாது ம் அப்டியே இருக்கு அந்த
ஜாஸ்தி சேத்துக்கணுமா
இப்போ உங்க மூணு பேருக்குன்னா நீங்க ஒரு நாலு பூண்டு வெச்சுக்கோங்க வெங்காயோ வேணா இப்ப சேத்துக்கலா ரெண்டு வெச்சுக்கலா வெங்காயோ சேக்காம அறச்சா அது ஒரு டேஸ்டு ஆமா அது வந்து எப்டின்னா அந்த டூருக்கெல்லா நம்ம கொண்டு போறோ பாத்திங்கலா அப்ப வெங்காயோ சேக்கக் கூடாது சூப்பரா இருக்கும் ஆந்த அது அப்டியே ஒரு மாரி கண்ணாடி பதத்துல தெரியு
ம் ம் ம்
பூண்டு மெளகா தக்காளி மட்டு வெச்சு அரச்சிங்கன்னா உப்பு வெச்
ம் ம் ம் ம்
ஆ அதோட நம்ம வீட்ல தானே இருக்கோ அப்டின்ட்டு வெங்காய வெச்சு அரச்சிங்கன்னா சும்மா ஒரு வெங்காயம் மட்டு வெச்சு அரச்சம்னா கொஞ்சோ நார்மலாருக்கும்
இல்ல நா இன்னைக்கு இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாக்குறே வெங்காயோ போடாம வெறு தக்காளி பூண்டு அது மட்டு பண்றே
நா எங்க மாமியாருக்கு சாப்பாடு குடுத்து விடும்போதெல்லா ஒரு அவங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச் ச்சுக்கணுன்ட்டு என்னா பண்றது ஆ வெங்காயோ போடாம அரச்சு குடுப்பே அத அவங்க ரெண்டு நாளைக்கு வெச்சுக்குவாங்க இட்லிய
ம்
இட்லிக்கு தொட்டுக் வாங்க நல்லா இருக்கு நம்ம இப்போ வெளியூர் போறோன்னு வெச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பூண்டு வரமெளகா ஒரு நாலு தக்காளி ஒரு நால போட்டு அரச்சு எண்ணெய ஊத்தி தண்ணியெல்லா அதுல படக்கூடாது எண்ணய ஊத்தி அந்த இத தாளிச்சுக்கு போட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் கெடவே கெடா து ஆமா அந்த பூண்டு சட்னி ஆ நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் ஒரு வாரோ நாலு இருக்கும்
ம சரி இன்னைக்கு நா அது முயற்சி செஞ்சு பாக்குறே நானு ரெண்டயுமே இன்னைக்கி நா செஞ்சு வைக்கிறே எப்படி இருக்குன்னு சொல்ராபில்லன்னு பாக்கறே ம் ஏன்னா சாப்பாடு தான நமக்கு முக்கியமே
சட்னின பொடியெல்லா சாப்பிட மாட்டாங்களா பிள்ளைங்க
பொடி இருக்கு
அது நீங்க வந்து முருங்க கீர சேத்துக்கோங்க அந்த பொடியில இனிமே இட்லி பொடில்ல முருங்கைக்கீரையும் அதுலயே லைட்டா வறுத்துட்டு அந்த இட்லி பொடியோட அதையு சேத்து அரச்சிருங்க சூப்பரா இருக்கும் கொழந்தைங்களுக்கு நல்லது நீங்க தோச ஊத்தும் போது அந்த பொடிய அப்படியே தூவி விட்டு அப்படியே நெய்யா ரெண்டு ஸ்பூன் ஊத்தி அப்டியே ரோல் மாரி மடக்கி பொடி தோச குடுங்க இந்த பூண்டு சட்னிக்கு அந்த பொடி தோசைக்கு அஞ்சு தோசைக்கு கம்மி சாப்ட மாட்டாங்க
ம்
ஆமா சூப்பரா இருக்கும் அந்த பொடிய வந்து நம்ம அதுல போட்டு தா சாப்ணு
ம் இந்த தடவ பொடி நா எப்போது நா அரப்பே இந்த தடவ அங்க அப்பாயி ஒரு டப்பா குடுத்து விட்டாங்க அதனால அவங்க முருங்க தல போல்லனு நெனைக்கிறே அப்ப நம்ம தனியா முருங்க எல போட்டு லைட் ட்டா சட்டியில வ வரைக்கிட்டு ஆ அது இது பண்ணிட்டு அதுல சேத்துக்கட்டுமா நா மிக்ஸ் பண்ணிக்கிறே சரி ம் அது பொடினாலு அவ இட்லிக்கு போட்டு சாப்ட்டுக்கிறா அப்போ அது
ஏன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு அது ஆரோக்கியம் இல்லையா முருங்கைகிற வந்து இரும்பு சத்து ரொம்ப
ஆமா இந்த எலும்பு பிரச்சன இருக்கவங்களுக் இது முருங்க கீர பேர்ச்சம்பளோ இந்த பாத் தாம் ரெண்டு பேரிச்ச பழ ரெண்டு முட்ட இத குடுத் குடுத்திங்னாவே நல்லா ஸ்ட்ரென்தா இருப்பாங்க அவ்ங்க ம்
கீர வந்து கீரையா நீங்க குடுத்தீங்கனா சாப்ட மாட்டாங்க இது மாரி பொடியில எல்லா நீங்க கொடுத்துட்டீங்கனாக்கா அது சாப்ட்டு தா ஆகணுன்றதுனால சாப்ட்டுக்குவாங்க அது மாரி நீங் மிக்ஸ் பண்ணி குடுங்க அப்டின் சொல்லி சொல்லிருக்காங்கப்ப நா வந்து து இட்லி பொடியில இந்த முருங்க தலைய நா ப இது பண்ணி பொடி பண்ணி வச் ச்சறே பதில
ஆமா ஆமா லைட்டா அப்டி சட்டில ஒரு வறுவ வறுத்துட்டு மிக்சில ஒரு ஓட நைசா அரச்சிராதீங்க த்திருத்திரியா ஆமா அப்டி அரச்சு அதோட கலந்துட்டீங்கனா அது தோசையில மேலால தூவி விட்டு சாப்ட வைங்க
ம்
அதுரு ஏனா தனியா கொடுத்தா சாப்டாதுங்க முருங்க கீரைய போட்ருக்கோன்ட்டு அதுல அப்டியே லைட்டா ரெண்டு ஸ்பூன் அப்டி தூவி வுட்டு அதுக்கு மேல வந்து அவ்ங்க தொட்டுக்கடு சாப்ட்டாலு செரி இல்ல எப்டி சாப்ட்டாலு செரி நம்ம அதுலே தூவி விட்றோ
ம் கண்டிப்பா ம் ம் நா அது மாரி பண்ணிக்க நா முயற்சி பண்றே ம்
அதுல பாருங்க நெறைய பேரு கேரட்ட சீவி வுடுவாங்க பாத்துருக்கீங்களா இந்த காய்கறி சேத்துக்காத பிள்ளைங்களுக்
அப்ப அது பச்ச வாசன வராதப்ப அதுல
ஆஹ்ஹே வரவே வராது
ஆ
கேரட்ட சீவி உட்டு
ஆ
அ கொத்தமல்லி தலைய அப்டிய லைட்டா சீவி வுட்டு தூவி வுட்டு அத ஒரு தோச ஊத்தி பாருங்க சூப்பரா இருக்கு எங்க வீட்டுல ஒரு நாளு அதாவ்து என்ன மீன் குழம்பு என்னமோ இருந்துச்சு ஆ அப்ப வந்து பைய சொன்னா தோச இருந்தா நல்லா இருக்கு நீங்க என்ன சோற வச்சிருக்கீங்க அப்டின்னா சேரிடா நா பாக்குறே ட்ரை பண்றே அப்டின் சொல்லிட்டு என்னடா பண்றே யோஸ் பண்ணிட்டு இருந்தே அப்புறோ நம்மதுல வந்து கேட்ட என்ன பண்றது அவசர டிபன் தோசை என்ன பண்றதுன்னு கேட்டே அப்பறோ பாத்தீங்கன்னான் இந்த ரவ இருக்குல்ல அத வந்து நா ஊற வச்சுட்டே ஒரு இதுல பாத்திரத்துல ஊற வச்சு ட்டு ஆ இந்த பச்சரிசிமாவு இருக்கு பாத்தீங்களா அதையு ரவையு மிக்சில ஒன்னா அரச்ட்டே
ம் ம் வே ரவைய நல்லா ஊற வச்சிட்ணு பச்சரிசிமாவா அதுல கலந்துக்கணு அப்ப ஆ ஆ ம் ஆ
கொத்தமல்லிய பொடிசா போட்டே
ம்
கருவேப்பல்லையு பொடிசா போட்டே இஞ்சி கொத்தமல்ல கேர கொத்தமல்லி கேரட்டு
ம்
ஆ கொஞ்சோண்டு இது என்னது பெருங்காயம் லைட்டா போட்டே வாசம் வரணும்ல அதையு போட்டு அப்பறம் பாத்தீங்கனா வெங்காயம் வேணுன்ன ஊத்திக்லா வேணானா தேவல்ல அப்டியே தோச ஊத்துனா முறுவலா அப்டியே சூப்பரா வருது ரோஸ்ட்டு மாரி
ம்
அந்த தோசய வந்து பையனு கிட்ட வந்து இந்த தோச தானு நா சொல்லிக்கல சொல்லாம குடுத்தா சூப்பரா சாப்டா நல்லா இருக்குமா எப்டிமா செஞ்சீங்க அப்டின்னு கேக்குறா என்னைய அப்ப நீங்க காய்கறி சே சாப்டாத பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் அதுல சீவி உடனு கேரட்ட சீவ் உடுங்க இதெல்லா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சத்து
ம்
என்னா பண்றது ஸ் சாப்ட மாட்டேக்கிறாங்களே அன்னைக்கி ஒரு நாளு பிரெட்டு அப்டிதா வாங் ட்டு வந்த பையே பிரெட்ல நா என்னா பண்ணே செரி சாண்ட்விச் சாப்ட்லா கடையில போனா நூறு ரூவா சொல்றா நமக் கு எதுக்கது அப்டின்ட்டு போயி இது வாங்கிண்டு வந்தா ஐம்பது கிராம் இந்த அது என்னது வெண்ண வாங்கிட்டு வந்து மொதல்ல பிரெட்ட ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே சும்மா லைட் லைட்டா தடவி ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டே
ம்
கேரட்ட பொடிசா சு சீவுனே
ம்
வெங்காயத்த வறிஞ்சு வச்சிக்கிட்டே என்ன அதுல வந்து பச்ச பட்டாணி நம்மள்ட்ட ஊற வச்சது இருந்தா இல்லனால ஒண்ணுல்ல எண்ணெய ஊத்தினே ஊத்திட்டு வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தழை அதயு நல்லா வதக்கிட்டு வெங்காயமு எ கேரட்டு அதயு வேணா பீட் ரூட் இருந்தாலு அதயு வதக்கிக்கணு வதக்கிட்டு நல்லா இதா ஆனோனே அதுல வந்து நம்ள்ட்ட தக்காளி சாஸ் இருந்தா
ம்
அதயு ஊத்திட்டோம்னா அது ஒரு திக்னஸ் வந்துரு
ஆ
தனியா இருக்கது ஒரு க்ரேவி மாரி வந்துருது அத என்னா பண்ணா அந்த பிரெட்டுல வச்சு இது பண்ணிட்டம்னா அத முக்கோணமா அப்டி வெட்டி சாப்ட்டோம்னா சாண்ட்விச்சு
பாருங்க ஆ அ ம்
ஆமா அந்தளவுக்கு வசதி இல்ல சீஸ் வெட்டிதா வச்சுதா வேணு எனக்கு வெண்ண வச்சுதா வேணும்னா அதுல சீஸ் சதுரமா வைக்கிறாங்க பாருங்க
ம் ஆமா
குடுத்தீங்கன்னா வேற லெவல்லருக்கு அதுதா கடைல நூர்ருவா நூத்தம்பது ரூவாங்கறாங்க தோழி எதுக்கு நம்ம வீட்லயே அழகா செஞ்சுட்டு போறது இது மாரி ம் நா எதா ஆசப்பட்டன்னா செஞ்சிக்கிறது கடைக்கெலா போறதுல அவ்ளோ காச பேய் அது இல்லாம எந்த கடையில பேய் நம்ம பேய் தனியா பேய் வாங்கி வருது
ம்
யூடியூப்ப பாத்துட்டு வீட்ல என்ன பொருள்ருக்கோ அத வச்சு எதையா ஒண்ணு பண்ணி செஞ்சு சாப்டுக்கிட்டு போ வேண்டியதா ம் மா சாந்தரத்துல சில நேரோ பசிக்கு என்னடானா ஸ்நாக்ஸ் இருக்